ஹலோ அக்கா கேக் ஆ கேக்குதுங் கா நல்லா இருக்கிங்ளாக்கா
நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கங்க்கா சாப்டாச்சாங்க்கா
ஆ சாப்ட்டாச்சு
ஓகே ஓகேங்கக்கா என்னங்கக்கா ஸ்பெஷலு ஆ எ எங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்கக்கா அங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களாக்கா செரி செரி்ங்க்கா என்ன ஸ்பெஷலுங்கக்கா சாப்பாடு இன்னக்கி
இன்னக்கி மதியானத்துக்கு பீஃப் கறி
அடடா சூப்பருக்கா
பீஃப் கொழம்பு அப்பறோ நெய்ச்சோறு
நெய்ச்சோறாக்கா
ஆமா ஆமா
அக்கா எனக்கொரு டவுட்டு இந்த நெய்சோறு எப்டிங்க்கா செய்வீங்க இல்ல நா பீஃப் சாப்டுவே அது அது சிஸ் செஞ்சு கடைலலா சாப்டுவா நானு அந்த நெய்சோறு மட்டு எனக்கு அந்த கைப்பக்குவொ நம்ம எவ்ளோ தா செஞ்சாலு வரமாட்டெங்கிது
இல்ல அது எனக் கு தெரியாதே நா வந்து நா வந் செய்ய மாட் டே எங்க அம்மாதாஞ் செய்வாங்க
அப்ப நீங்களு என்ன மாரியாங்க்கா
இல்ல மத்தப்படி மீன் கொழம்பு அந்த மாரிலா வக்க செரியு இந்த பீஃப் கொழம்பு அதெல்லா செய்ய தெரியு ஆனா வந் து இந்த நெச்சோறு அந்த மாரி பிரியாணி எல்லாலா வக்க தெரியாது
அட சேர் சேர் செரி்ங்க்கா எனக் கு குழம்பு கறி இதெல்லாம் செஞ்சிருவ நானு ச் எங்க வீட்ல எடுத்துவ அது கடேல வாங்கி செஞ்சிருவாங்க சப்போஸ் நான் வீட்ல இல்லாதப்ப எடுத்து வந்து சாப்ட்றுவேன் எனக்கு அது இந்த நெய் சோறு தா எப்படி இது பாக்குறாங்க நெய் சாப்பாடு எப்பிடி செய்யறாங்க அதுக்கு நெய் அதிகமா ஊத்துறாங்களா இல்ல ஏ என்ன எனக்கு தெரியலங்க்கா அதனால தான் ஒரு டவுட்டு ஆனா இப்ப நம்ம கடேல போய் சாப்ட்டோம்னா பீப் நெய்சோரு ஆஹ் அதேதான்கா எத்தன டைம் பாத்தாலு நமக்கு ஞாபகமே வர மாட்டேதுது நெய்சோறு மட்டும் அது ஏன்னு தெரியல அதுக்கு தனியா எதுனா புக்ல நோட்டு போட்டு எழுதணுமா என்னன்னே எனக்கு இதா சந்தேகமாதா இருக்குக்கா
எனக்கெல்லாம் க்கு மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு சமையல பத்தி தெரியவே செய்யாது அப்புறந்தா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போன பிறகுதா அப்புறம் சமையல் எல்லா தெரியவே செஞ்சு
சோ சரி சரிக்கா அண்ணா நல்லா சமைப்பாறாக்கா
இல்ல இல்ல அவங்க சமைக்க மாட்டாங்க
அண்ணன்ன த வாங்கி வட்டாரேக்கா டீ அக்கா டீ எப்படி எங்கக்கா சமையல வரும் கொஞ்சோ கா டீ சமைக் ல்ல வருவாக்கா சொல்லுக்கா
அது வராது ஆனா தா ச செய்றாங்கல்ல
ஆஹ் செய்யறாங்கதா பட் டீ சாப்பாடு சரி அதுதா ஒரு மனசு கேக்கலக்கா அப்படி பா அதான் சுடுதண்ணி கூட வந்துருமாங்க்கா ஐயோ ஐயோ சரி சரி உங்களுக்கு என்னங்க்கா ப ஃபேவரட் ஃபுட்டுக்கா
என்னது
உங்களுக்கு ஃபேவரெட் ஃபேவரெட் ரொம்ப புடிச்ச சாப்பாடுங்க்கா
எனக்கெப்பு மட்டன் பிரியாணி தா அது வந்து கல்யாண வீட்டு பிரியாணி உண்டுல
ஆஹ் ஆமாக்கா நான் கேட்ரீங் போவேன் கேட்டரிங் சர்வீஸ் போவாங்க க்கா ஆனா எப்படி செய்வாங்கன்னு சொன்னா நீங்க சாப் வுட்டுருவீங்க ஆசையே விட்டுருவீங்க சரி ஆனா எல்லாரையு சொல்ல கா ஒரு சில கேட்டரிங் நல்லாதா செய்வாங்க நல்லா அருமையா தரமா டேஸ்ட்டி எல்லாம் சூப்பரா செய்வாங்க ஒரு சிலது வந்துட்டு ச் சும்மா செஞ்சா போதும் அப்டின்ட்டு இது பண்ணுவாங்க
ஆனா ஆச அது கல்யாணத்து பிரியாணி சாப்பிடனு ஆச இருக்கும் நா ஒரு நாள் கல்யாணத்துக்கு போனா அதுக்கப்புற அந்த நீங்க எப்படி சொல்லு சாப்பிட ஆச வராது கொஞ்சோ தா சாப்படணு அப்டின்னு சொல்லிக்கிட்டு வந்துறனு
ரைட் ரைட் நீங்களாச்சு பரவாயில்லக்கா பத்திரிக்க வச்சி போனீங்க நா காலேஜ் படிக்கிறப்ப காலேஜ் இது பண்ணிட்டு பங்கடிச்சுட்டு எ ஃப்ரெண்டு கூட எங்க ஊருக்கு வந்தே ஒரு கல்யாண ஊர் மண்டவத்துல செரி பாக்கறதெல்லா பாத்து ட்டு பசிச்சிச்சி மண்டப வேற கல்யாணமா இருக்கேன்னு உள்ள பூந்துட்டே காலேஜ் போனா நல்லா நீட்டா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போவாங்களா அதனால ஒன்னு தெரிவிச்சிக்கல டே பொண்ணு வீடுறா போடா அப்டின்னு சொல்ட்டு உள்ள போயிட்டோ உள்ள போயிட்டு பந்தி எங்கன்னு தேடுனோ பந்தி எங்கன்னு தேடி பந்தியில உக்காந்துன்னா கரெக்ட்டா லைன்னா வந் ந்தட்டேர் சாப்பாடு பசங்க வச்சுட்டு இருந்தாங்க கேட்டரிங் பசங்க யார்ரா அது அங்க ஒரு பைய வரானே எங்கயோ பாத்த மாரி இருக்கே அப்டின்னு பாத்தா ஏ க்ளோஸ் ஃரெண்டோட தம்பி இத்தனைக்கு அவங்க அண்ணா ஏ கூட தா இருக்கா நீ எங்க சித்தப்பு நீங்க இங்க அப்டின்ற மாரி ஆயிப்போச்சு அப்பற வந்தவொனே பாத்துட்டு பக்கத்துல பொண்ணு விட்டு க்கார உக்காந்துருக்காங்க நாங்க பொண்ணு வீடு தைரியமா சொல்ட்டு சாப்ட்டுட்டு இருக்குறோ பொண்ணு விட்டுக்காரங்க எங்களையே பாக்குறாங்க குறுகுறு குறுன்னு அப்றோ எதுவூ கண்டுக்காம வந்தோ ஆ எங்கிட்டுதா வந் தானுங்க அப்டின்னு பாத்துட்ருந்தாங்க போனோ சாப்பாட்டுக்கு போனோ பாத்தோ சாப்பிட்டோ நல்லா அருமையா இருந்துச்சு அப்றோ சாப்ட்டு ஐஸ்கிரீம் பீடா போட்டுட்டு அப்றோ காலேஜி கெளம்பிட்டோ என்னா காலேஜ்ல வாத்தியார்ட சொல்லிட்டுதா வந்தேங்க்கா ஆ அதெல்லா சூப்பராருக்க கொறையே சொல்ல முடியாது என்ன ஒரு சில எடத்துலக் எனக்கு நா காரோ அதிகமா சாப்பிட மாட்டேங்க்கா காரோ அதிகமா போட்டாங்னா மட்டூ கொஞ்சோ இதாயிரூ எப்படிங்க காரோ அவ்ளோ சாப்புர்றீங்க
அத அப்டி சின்ன பிள்ளைையிலேந்து பழகி போச்சு
ஓ செரி எனக்கு நா கார சுமா முளகா ரொம்ப கோவ் ஓரளவுக் பட்டா கூட காரோ ரொம்ப அய்யியோ காரமாருக்கு வேணா அப்டின்ட்டு பீச மட்டூ சாப்ட்டு வச்சிருவ அது பீஸ் சாப்டாமருக்க மாட்டே எவ்ளோ காரமார்ந்தாலூ பீச சாப்டுர்வே அடப் செரி நா காரோ சாப்ட்டு பழக்கோ இல்லாத் வங்காலோ எனக்கு காரோ அவ்ளோ செட் ஆவாவ்து நீங்க காரோ சாப்ட்டே பழகிட்டீங்கல சொன்ன மாரி ஆமா ஆமாங்க்கா அந்த செல பேர்ல நா ஒருத்த நா ஒருத்த சொல்றதோட நா மெயினாளு
உங்க வீட்ல மதியானோ என்ன சாப்பாடு
இங்கேயாங்க்கா மதியோ நூடூல்ஸ் செஞ்சாங் கா அததா சிறப்பா செஞ்சுட்டாங்க நா கொரியன் ஸ்டைல்ல செஞ்சு சாப்டுவோங்க்கா ஆனா அவுங்க வீட்டு சைடுல செஞ்சுட்டாங்க எனக் அது பெரிய விஷயங்கில்லக்கா பூண்டு இருக்குலக்கா பூண்டு ஒரு ப பத்து பூண்டு எடுத்து ங்க பத்து பூண்டுன்னா பத்து இது இருக்கா அத உரிச்சு சின்ன சின்னதாவே பத்து எடுத்து பொடிப்பொடியா நறிக்கிங்க நறுக்கிட்டு எண்ண ஊத் தி அப்றோ பூண்டு போட்டுட்டு அதுக்கப்றோ தண்ணி ஊத்திட்டு அந்த மேகியார்ந்தாலூ செரி யிப்பி நூடுல்ஸ் எதா இருந்தாலூ செரிங்க்கா அந்த மசாலா இருக்குல்ல அந்த மசாலா போட்டு நல்லா ஓரளவுக்கு சூடானோன்னே கொதி வரளவுக்கு ஒடக்கூடாதுங்க்கா சூடான ஒட்னே பொடி போட்டுட்டு மேகி எடுத்து போட்டுர்ணூ போட்டதுக்கப்றோ தண்ணி கொஞ்சோ சேத்தியே ஊத்திக்ணுங்க்கா
அ ஆ
பொலா மேகி நல்லா கிண்டி விட்டு அந்த சாப்ஸ்டிக் தெரியுமாங்க்கா சைனாக்கார சாப்டுவானே
தெரிலே
இந்த ரெண்டு குச்சி வச்சுச் சாப்டுவானே அந்த ரெண்டு குச்சி வச்சு தா நா நூடுல்ஸ் எப்வுமே சாப்டுவே அது இல்லாம சாப்ட்டதே இல்ல அதெல்லா சாப்ட அத எடுத்து அதல வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்கா நூடுல்ஸ் ஒரு முக்காப்பதோ வெந்த உடனே ஆஃப் பண்ணிரணு
ஆ முட்ட ஒண்ணும் போடமாட்டீங்களா
முட்ட இல்லைங்கா நா முட்ட போ எனக்கு அதுமில்லாம பிராய்லர் சேராதுக்கா
செரி செரி
மா நாட்டுக்கோழி சாப்டுவே என்னா நாட் கோழி முட்ட சாப்டுவே நாட்டு கோழி முட்ட வாங்கி வச்சுட்டே இப்ப கோயில்ல விசேசம் நால சாப்படக்கூடாது அப்டின்ட்டாங்க மத்தபடி ஒண்ணு பிரச்ச லக்கா முட்ட முட்ட இருக்கிறப்ப நூடுல்ஸ் செய்யறது இல்ல நூடுல்ஸ் இருக்கிறப்ப முட்ட செய்யறது இல்ல
ஆமா
இருக்கு ஆனா செஞ்சு சாப்பட முடியல
நாங்க நூடுல்ஸ் வந்து சில நேரம் ஹஸ்பண்ட் அவங்க வந்து கடயில இருந்து வாங்கிட்டு வருவாங்க சில கடயில நல்லா இருக்கு சில கடயில நல்லா இருக்காது சிக்கன் நூடுல்ஸ் அது எப்பவு சாப்பட மாட்டோ எப்பவாச்சு ஆசப்பட்டு வாங்கி சல்றது
ஆசப்படு சேர் செரி அவரு அண்ணே அவரு என்ன சாப்புடுவாரு உங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் அவருக்கு
அவங்க வீட்டுல என்ன சமைச்சாலு சாப்பிடுவாங்க
இல்லக்கா கடையில தா வாங்கிட்டுறப்ப நீங்க கேப்பீங்களா அண்ணாகிட்ட வரப் இது நம்ம வாங்கிட்டு வர சொல்லி அப்ப அண்ணாவு எதுனா வாங்கி சொல்லுவீங்களா
இல்ல அவங்க சில நேரம் வீட்டுல பாதி நேரம் வீட்லதா சாப்பிடுவாங்க
அட
நாங்க அது எல்லாரு கூட்டு குடும்பமா இருக்கனா
ஆஹ்
அதனால அவங்க வீட்ல தா சாப்டுவாங்க எப்பமாச்சு ஆசப்பட்டு கேக்கம்போ வாங்கிட்டு வருவாங்க
அ நூடுல்ஸ் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருச்சு டேஸ்ட்டு எப்படிங்க்கா நீங்க நூடுல்ஸு காரமாதா சாப்பிடுவீங்களா
ஆமா காரமா தா சாப்ட்டே ஆனா அந்த கடையில வந்து அவ்வளோ காரமா செய்ய மாட்டாங்க
ஆ செச்வா நூடுல்ஸ் எல்லா சொல்லுவாங்க அந்த மாரியாங்க்கா இல்ல நா சாதா நூடுல்ஸ்
சாதா நூடுல்ஸ் சாம்
ஆ சாதா நூடுல்ஸ் தானாக்கா
ஆமா ஆமா
இந்த செஸ்வான்னா நல்லா இந்த மெளகா பொடி போட்ட சாஸாட்டோ ஒன்னு அரச்சு வச்சிருப்பானுங்க அத ஊத்தி காரம் ஐயயோ ஒரு டைம் தெரியாம சாப்பிட்டங்க செரி ஸ்வீட்டா இருக்குன்ட்டு காரம் போட்டு வாட்டி எடுத்துட்ருக்க என்ன அப்புறோ ஜூஸ் இருந்துச்சு ஜூஸ்தா எ எலுமிச்ச பழமோ எதோ வச்சிருந்தாங்க அததா குடிச்சே அதுவு காரத்துக்கு அதுமா ஒரு மாரி அப்படியே நாக்கெல்லா ஒரு மாரி அப்டியே செத்துருச்சு அவ்வளோ காரம்கா
செல பேருக்கு காரம் காரம் ஒத்துக்கடவே செய்யாது
அது ரொம்ப மொத ஆள் நான்தாக்கா எப்பவுமே அப்போ ஹோட்டல்ல இந்த மாரி தாபாலா போன்னுனா சிம்பிளா சொல்லிருவாங்க காரம் தயவு செஞ்சு போடாதீங்க மொளகாத்தூளு பெப்பர் மட்டும் போடுங்க அவ்வளோதா மத்தபடி வேற என்ன வேனா சைட்ல ஆட் பண்றீங்கன்னா ஆட் பண்ணிக்கீங்க இங்க ஒரு ஹோட்டலுக்கே போறனா பாத்திங்ளாங்க்கா ப்ராய்லர் முட்ட சேராதுன் சொன்னேலங்க்கா ஒரு ஹோட்டலுக்கே போறே அப்டின்னா வெஜ் ரைஸ் தா சொல்லுவே அதுவு வந்துட்டு பாப்பே ஆனா எனக்கு வெஜ் பியூர் வெஜ்ஜுண்ணே சிக்கன் யூஸ் நா கூட யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து வேற இருந்தா யூஸ் பண்ணுங்க அப்படீன்ருவே முட்ட நல்லா ஒடச்சு போடாம நல்லா பாத் து பக்குவமா பக்கத்துலேயே எட்டி பாப்பே சைட்ல கீழ மாஸ்டர் நம்ம வடக்கு மாஸ்டர் எதுனா எடுத்து கிடுத்து ஊத்துறாரா அப்டின்ட்டு எதுவு ஊத்த மாட்டா அப்டின்னு செரி பக்கத்துலயே இருந்து பாத்துட்டு அப்புறம் வெஜ் ரைஸ் வாங்கிட்டு ஆனியன் நல்லா வச்சு சாப்பிடுவங்க்கா வேற ரைஸா இருந்தாலு சரி நூடுல்ஸா இருந்தாலு நீங்கக்கா ஆனியன்லா
ஆ ச அது வந்து குழம்புல போட்றதுதானே அது அப்படித்தா சாப்பிடுவாங்
இல்லக்கா ரைஸ் நூடுல்ஸ் வாங்கரோம்னா இந்த ஆனியன் இப்ப பொடிப்படியா வெட்டி தருவாங்களா அது கேக்கறே
அது நாங்க கூட வச்சிருப்பாங்க ஆனா எடுக்கவே மாட்டே ஆமா
ஐ கடக்காரே பாவம்க்கா அவே வச்சு கொடுத்துருப்பா சாப்டுவன்ட்டு அங்க போனா கடையில முடிஞ்சு ஒரு கஸ்டமர் நெனச்சிருப்பா ச்ச எனக்கு வெங்காயம் வரல நெனச்சிருப்பா அந்த வெங்காயம் உங்களுக்கு வந்துருக்கு இங்க
அந்த மிச்ச நேரம் புரோட்டா வாங்கிட்டு வருவாங்க புரோட்டா கூட வச்சிருப்பாங்க எல்லா எடுக்க சாவ்டே மட்டே ஆமா தனியாட்ட ஆணியான வச்சிருப்பாங்க எங்க ஊர்ல
அது மதுரை திருல்லுவலி ஸ்டைலு அது அந்த சைடுலங்கா ஆனா இந்த சைட்ல இங்க ஓரளவுக்கு வந்துட்டு இருக்காது அதுக்குங் கீழயா சேரி சேரிக்கா ரைட்டுக்கா ரைட்டுக்கா ஆனா இங்க அந்த மாதிரி இல்லைங்கா இங்க பரோட்டா வாங்குறமா சால்னா கொடுப்பாங்க அவ்வளோதா எல்லா சட்னி கூட தரமாட்டாங்க அது கோயம்பத்தூர் சைட்ல தருவாங்க இங்க தரமாட்டாங்க பரோட்டா சால்னா சாப்பிடுறோம்னா சாப்பிட்டு காப்ச்சுப்புன்னு படுத்துருவேகா
புரோட்டாவும் பீப் ரோஸ்ட் வாங்கி சாப்பட்ட அப் எங்காவது
இங்க கிடைக்கா மாட்டேங்குதுக்கா கேரளா போனாதாங்க பீப் ரைட் இங்க கிடைக்க மாட்டேங்குது
எங்க ஊர்லயு கெடைக்கு பீஃப் ரோஸ்ட்டு, சிக்கன் ரோஸ்ட் அந்த மாரிலா
கூட பரோட்டா கெடைக்கணும்ல அந்த காம்பினேஷன் கெடைக்க மாட்டேங்குது பீஃப் இருக்றப்போ இருக்கமாட்டுது பரோட்டா இருக்கப்போ பீஃப் இருக்க மாட்டேங்குதுக்கா
அஹ் தனி தனி கடையில வாங்கி சாப்றணும்
டைம் ட்ரை பண்றேங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்கிட்ட சொல்றேங்கா
கண்டிப்பா கண்டிப்பா செரி உங்களிட்ட பேசனது ரொம்ப பல சரியா ஆஹ் சரி
ஆஹ் பாய்